கேக்குது இதுங்குளா வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க
ம்
ஆ ம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பத்தி பாக்க போறோனா சாப்பாடு
ஆ சாப்பாடு ஆங்க
ஃபுட்டு அது வந்து உங்களுக்கு என்ன மாரியான சாப்பாடு பிடிக்குன் சொல்லுங்க அப்புறோ உங்களுக்கு என்ன விதமா செய்ய தெரியுனு சொல்லுங்க சரிங்ளா
ஆங்க சிக்கன் ரைஸு இது சொல்லுப் சொல்லு சொல்லுவீங்ளா ஆ நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியாது நீங் சொல்லுவீங்ளா சிக்கன் ரைஸ் ஆ
இப்போ வந்து பாஸ்மதி அரிசி இருக்குல்ல
பாஸ்மதி
ஆ பாஸ்மதி அதுதான் வந்து ஃபிரைட் ரைஸ்க்கு நல்லா இரு க்கு சோ அதுனால வந்து நீங்க பாஸ்மதி அரிசி வந்து ஒரு அர மணி நேரோ ஒரு மணி நேரோ ஊற வச்சிக்கிர்ணு ஏனா அந்த அரிசி வந்து நீட்ட நீட்டமா வரு அதுனா ல வந்து அத கொஞ்ச நேரோ ஊற வச்சுட்டு அப்றோ நார்மலா சாதம் வடிப்போம்ல அந்த மாரி சாதத்த வடிச்சிரணு வடிச்சிட்டு ஆ அத ஆ சிக் கின வந்து ம வெறவி மசாலா போடணு அதுக்கு என்ன போடணுனா இஞ்சிபூண்டு பேஸ்ட்டு உப்பு கான்ஃப்ளவர் ஆ மைதா மாவு கடல மாவு மஞ்ச ஆ மஞ்சள் தூள் மெளகாய்த்தூள் அ சிக்கன் சிஸ்ட்டிஃபை மசாலா அத நம்ம போட்டு நல்லா வெறவி கொஞ்ச நேரோ அ தையு வந்து ஊற வச்சிரணு ஆனா என்ன செய்யணுனா பெருஸ் பெருசா கட் பண்ண கூடாது சின்ன சின்னதா கட் பண்ணிறணு ஒன்னு நம்மோ அ ரைஸுக்கு ஆமா இத வந்து இல்ல இத வந்து பொறிக்கிறதுக்கு வந்து நம்மோ சின்ன சின்ன பீஸஸ்சாதா ஆ கட் பண்ணிக்கிடணு சரிங்ளா
ஆ சரிங்க
அதுனால வந்து நீங்க என்ன பண்றீங்கனா அதுக்கப்புறோ வெ காய்கறி கேரட் ஆ பீன்ஸ் கோஸு முட்டக்கோஸ் வேணும்ல அத வந்து நெறையா கட் பண்ணி வச்சுக்குணு நம்மளுக்கு எவ்ளோ தேவையோ அவ்ளோ அதுக்கப்புறோ முட்ட
லீஃப் கூட
புரில
லீஃப் கூட எதோ போடுவாங்க அது என்னது லீஃபு அது ஒன்னு போடுவாங்கே
ஆ இது கொத்தமல்லி அ இல்ல இது வரும்ல வெங்காயம் தழை அதான ஸ்பிரிங் ஆனியன்
ஸ்பிரிங் ஆனியனு
அத வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி அத வந்து நம்ம எண்ணெய்ல நல்லா வதக்கணு பூண்டு எண்ணெய்ல அ சின்ன சின்னதா கட் பண்ணி அதையு போடணு பச்ச மொளகா அத கட் பண்ணி அந்த எண்ணெய்ல போடுமோது அதோட அ டேஸ்ட்டு வந்து அதுல எறங்கு ஒரு சாப்புடும் போது அதோட வித் வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கு அத வச்சு டெபிள்ஸ் எல்லா நல்லா வதக்கிட்டு சிக்கன வேக வச்சு பொறிச்சி அதுல போட்டுட்டு டொமேட்டோ சாஸ் சோயா ரெட் சில்லி அந்த எல்லா சாசும் நம்மளுக்கு என்ன சாஸ் தேவையோ அத ஊத்திட்டு அதுக்கப்றோ இந்த வடிச்சு வச்சுருக்கோல்லா அரிசி அதையு எடுத்து ஆ முட்டைய வந்து ஆம் பாஸ் மாதிரி போடலா
போட்லாமா
மெல்ர அரிசினா வந்து உங்க விருப்பம் தா அது வீட்ல நீங்க செய்ற அரிசியு உங்க ஆனா என்ன பண்ணனு கொழைய விட்றனு கூடாது கொஞ்சோ பயர் தன்மையா வந்து வடிக்கணு
ஓகேங்க
ஆ ஏன்னா அது வந்து கொழஞ்சிருச்சுனா சாதம் அது சாதம் நம்மனால வந்து உதிரி உதிரியா இருக்காது
ஓ
சாப்புட்றதுக்கு அதுனால அதுக்கு வந்து வடுச்சு முட்டைய கிண்டி போட்றணு அதுல
முட் மு முட் முட் முட்டை கூட முட்டை கூட போட்னுமா
ஆமா
ஆ முட்ட போட்றாங்க அங்க சிக்கன்ல நா இன்னு ஆம்லெட் தான் ஆம்லெட்ல தா முட்ட போடுவாங்க
இல்ல இல்ல இது முட்டைய வந்து கிண்டி அதுல போட்றலாம் இல்ல காய்கறியில போட்டு கிண்டிருவாங்க அப்ப காய்கறில போட்டு கிண்டும் போது உங்களுக்கு வந்து அதோட ஸ்மெல் வாடை வரும் க்குல்ல அது வந்து சில பேருக்கு பிடிக்காது இது நீங்க தனியா போட்டா அது வந்து ஒண்ணு செய்யாது அதுனால நீங்க எப்டி செஞ்சு பாக்கலா அதுக்கு சைடிசா வந்து தொட்டுக்குடுறதுக்கு நீங்க என்ன செய்யணுன்னா ஆ இது செஞ்சுக்கலா
பக்கோடா மாதிரி பண்ணிக்லாமா சிக்கன் நூ செப்ரேட்டா ரைஸு வச்சுட்டு கொஞ்சோ சிக்கன் பீஸ்ச சேத்துட்டு வச்சிட்டு அது கொஞ்ச ஃப்ரை மாதிரி பண்ணிக்லாமா
விட்டுக்கலா ஆமா அத வந்து நீங்க இன்னு கொஞ்ச சாஸ ஊத்தி கான்ஃப்ளவர் இருக்குல்ல அத கட் பண்ணி அதுல போட்டு அது ஒரு மஞ்சூரி மாரியு செய்யலா நல்லாருக்கு
சிக்கன் மஞ்சூரி
ஆ ரொம்ப ஒரு அது தொட்டுட்டு சாப்டும் போது அதோட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும்
நாங்க
வீட்ல வந்து உங்க வீட்ல நீங்க என்ன அதிகமா சமைப்பீங்க
நானு சப்பாத்தி பண்ணுவே செட்னி பண்ணுவே
ஆ என்ன சட்னி செய்வீங்க
கல்லைச் சட்னி கல்க்கா ஆ
ஆ கலக்கா அதுக்கப்றோ வந்து தேங்கா போடுவீங்களா அதுல
ஆ தேங்கா போட மாட்டங்க
ஆ வெறூ கல்லா சட்னியா
ஆ கல்ல சட்னிங்க பச் மொளகா பச் மொளக்கா இது கலக்கா திரீயூ சால்ட்டு திரியூ சில்லி எல்லா கட் பண்ணி போட்டு மிக்சில பா
அரைச்சிருவீங்க சரி அரைச்சி தாளிச்சிருவீங்ளோ
அ அரச்சி தாளிச்சிடுவோங்க
ஆ அது வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்குமா
ஆ இ்ட்லி தோசைக்கு நல்லா இருக்கோ எங் சைடு ஃபுல்லா இதுவோ இதுதா சாப்பட்ரோ சாப்பிடுறோங்க
ஓ சரி சரி சப்பாத்தி கூட தொட்டுட்டு சாப் ஒரு என் அதுல சுத்த ‌உட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பூரிக்கு உருளக் கெலங்கு வைக்குவாங்களே அது உங்களுக்கு செய்ய தெரியுமா
உள்ளக்கலங்கு தெரியாதுங்னா அது பஸ் பண்ணி ஏதோ கொஞ்சொ பண்ணுவோங்க கொஞ்சொ ஐடியாக்
தெரிஞ்ச மாரி செய்வீங்க சரி சரி சரி வேற சப்பாத்தி எப்புடி போடுவீங்க
ம்
சப்பாத்தி எப்படி போடுவீங்க
சப்பாத்தி நார்மல் தா அது பவுடர் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு அவ்ளோ தா அது நார்மல் தா உப் பூ நெய் எல்லா ஊத்துவங்க எண்ணெ கூட ஊத்துவங்க
ஆ மேப்ப செய்யூ போது
ஆ பெசுயூ போது கரெக்டா அது பண்ணிட்டு திரியூ ரப் பண்ணி போடுவோ அவ்ளோதாங்
சரி சரி நாங்களூ அப்படிதா செய்வோ
தோச மாவு வாங்குறீங்களா இல்லகாட்டி மிக்சியில கிரா அரச்சிடுவீங்ளா
ஆமா எப்டி நாங்க அரைப்போம்னா ஆ ஒருஒருத்தவங்க வந்து ஒவ்வொரு விதமா வந்து அரைப்பாங்க நாங்க எப்படி அரைப்போன்றத சொல்லட்டா
ஆ சொல்லுங்க
நாங்க வந்து ஃபர்ஸ்ட் உளுந்து வந்து ஒரு நம்ம அரைக்க போறதுக்கு ஒரு அர மணி நேரம் முன்னாடி உற வைக்கணோ ஏன்னா உளுந்து ரொம்ப ஊறிடுச் மாவு புசு புசுன்னு வராது அதனால வந்து கொஞ்சொ நேரோ இப்போ அரிசி வந்து நம்ம காலையில இப்போ ஒரு ஏழு மணிக்கு ஊற வைக்கிறோனா பதினோரு மணிக்கு அரைப்போமா அப்ப நம்ம இத ஒரு பத்திர மணிக்கு வந்து உளுந்து ஊற வக்கணோ ஆ பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ஒன்ற டம்ளர் போட்டுட்லா ம் அத போட்டு கொஞ்சோ வெந்தயோ நம்மளுக்கு ஆனா ஜவ்வரிசி இருக்குல்ல பாயசோ போடுவ்மே ஜவ்வரிசி அது போடலா அப்படி இல்லன்னா அவலுக் இத் இது அவெல் அவெல் அவல் ஆ அவல் போடலா அவெல் போட்டாலூ நல் நல்ல ஒரு மெதுவான தன்ம வரூ இட்லி கொஞ்சோ ஹா சாஃப் ட்டா வந்து வரூ அதனால வந்து நம்ம அத போட்டுக்கர்லா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கூ ஃபஸ்ட்டு என்ன செய்ணு உளுந்த வந்து அரச்சு எடுத்துட்டு அதுக்கப்றோ அரிசி போடணு வீட்ல மீந்த சாதம் இருக்குல்ல ரைஸு சாப்புட்டு தண்ணி ஊத்தி எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா வச்சிருப்போமா அத வந்து என்ன பண்ணனுனா இதுல போட்டு மாவாட்டணு அப்போ நீங்க ஆட்டி அந்த வந்து எல்லாத்தயு ஒன்னா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு
ஆமாங்க இட்லி கூட வருமாங்க இதுல இட்லி இட்லி ஆனா கொஞ்சோ சொல்வாங்கில்ல கொஞ்சோ தின்னு தினா
ஆமா தோசைக்கி நீங்க என்ன செய்யணு தண்ணி அதிகமா ஊத்தணு கொஞ்சோ இட்லிக்கு கட்டியான பதத்துல வந்து ஊத் போடணு சரிங்களா அதுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கு சாம்பார்
ஓ சாம்பார்
ஆ ஆ ஆ இது வர்துல்ல ஏனா மூந்தால் ஆ அது வந்து வச்சீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அ ரெண்டு மூணு தக் காளி ஒரு பச்ச மிளகாய் அதுக்கப்றோ வந்து நீங்க அதுல வந்து ஒரு கத்தரிக்கா ஒரு சின்ன கேரட்டு உருளக்கெழங்கு போட்டு மூணு விசில் குக்கர்ல வேக விட்டுட்டீங்கன்னா ஆச்சி சாம்பார் பொடி இல்லனா வந்து ஆ சட் ஊத்தி தாள்ச்சுட்டா ரொம்ப ஒரு சுவையா இருக்கு இட்லி சாம்பாரு
ஓ வேற என்னல்லா பண்ண தெரியுங்க பொங்கலு இதெல்லா தெரியுமாங்க பொங்கலு
ஆ பொங்கல்லா செய்வே ஆ பொங்கல் வந்து திணை அரிசி தெரியுமா மில்லட் ரைஸ் திணை திணை திணை
திண்ணை தெரியாதுங்க
மில்லட்டு மில்லட்டு் அரிசின் சொல்லுவாங்கல்ல சம்பா அரிசிகள் அதுல வந் து எ செய்வோ நாங்க அது ரொம்ப நல்லாருக்கு அதுல வந்து அந்த சிறுபருப்ப வந்து அதோட போட்டு குக்கர்ல நல்லா ஒரு மூணு விசில்ல அது ரொம்ப நல்லா வெந்துரு
ஓ
ஓகேங்ளா அதுல மஞ்சப்பொடி கொஞ்சோ பெருங்காய தூள் அப்படி இல்லன்னாலு நீங்க பச்சரிசி போட்டுக்கலா
ஆ
பச்சரிசி ஆ சிறுபருப்பு நீங்க எவ்ளோ அரிசி எடுக்கறீங்ளோ அத விட கொஞ்சோ பருப்பு அதிகமா எடுக்கணு ஏனா அப்பதா அந்த சாஃப்ட்னஸ் வரு மெதுவா
ஆ சேமியா இது
வந்து நீங்க அ எ ஒரு மாரி ரஃப்பா இருந்தா சாப்பட முடியாதுல்ல அதனால நீங்க
சாப்ட கூடாது
ஆ கொஞ்சோ ஆ நல்லா ஒரு சாஃப்ட கண்டுட்டு அந்த மாரியான நீங்கள்ன்ன சாப்டறதுக்கு நல்லாருக்கு இல்லைங்களா அந்த மாரி வந்து இது பண்ணணு நெய்யில முந்திரி ஆ ஆ
இ ஒன்னு பிஸ்தா பிஸ்தா கூட போடலாமா
அப்போ அது வேண்டா முந்திரிதா ரொம்ப நல்லாருக்கு இஞ்சி இருக்குல்ல அத சின்னதா கட் பண்ணி ஆ இது பிளாக் பெப்பர் மெளகு அது சீரகம் ஆ கருவேப்பல அதெல்லா தாளிச்சு ஊத்திரணு அது ரொம்ப நல்லா இருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு குடுத்த நேரம் முடிந்து விட்டது
ஆ ஆ ஓகேங்க வாங்க